ஹலோ வணக்கம் தோழா சொல்லுங்க ஆ கேக்குதுங்க உங்க என்ன பண்றீங்க ஹலோ கேக்குதுங்களா ஆ என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு நீங்க
ஆ
நீங்க சாப்பிட்டீங்களா
நானா நா இப்ப தா வந்து கொஞ்சோ வெளிய சுத்திட்டு வந்தே சொல்ல முடியாது ஒருத்தி காலேஜ் சுத்திட்டு வந்தே
செரி ஓகே
ம் ஆமாமா செகெண்ட் இயர் படிச்சுட்ருக்றா நீங்க ஒர்க் ஆர் காலேஜ்
அது இல்ல இல்ல ஒர்க்குதா ஒர்க்குதா இப்போதிக்கு ஒர்க்கு இல்ல ஆ டிப்ளமோ முடிச்ச ஐ டி ஐ டி ஐ முடிச்ச அ டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு ம் இல்ல நா படிச்சது ஃபோர் வீலரு கார் மெக்கானிக்
அ ஓகே ஓகே
அது முடிச்சுட்ட காலேஜ் போயிருந்தா தேர்ட் இயர் படிச்சுட்டு இருப்ப காலேஜ் போல
அப்பயே காலேஜ் போகாம இது போனீங்க
உம் அது செட் ஆகல போயனா படிக்கணோ கஷ்டப்படணோ கஷ்டப்பட்டு படிக்கறோன்டு
ஆமா அப்ப டிப்ளோமோ இதுல்லா மட்டு கஷ்டப்பட வேணா சும்மாவே இதாக்கிறலானு நெனப்பா
இல்ல இல்ல நம்பளுக்கு வந்து நெறைய பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு அதுல எதயாச்சு ஒண்ணு கிளிக் ஆய்டலானு சொல்ட்டுதா ஒரு சைடுப்ன ஆமா இருக்கு நம்மளுக்கு யூடியூப் சேனல் இன்ஸ்டா அக்கவுண்ட் அந்த மாரி அது இருக்கு. அதுலா நல்லா ப்ராஃபிட். ஆமா இந்த ஃப்ரீ ஃபயர் கேம்ல்லா தெரியுமா
ஆ ப்ளே பண்ற. இப்பதா ஸ்டார்ட் பண்ணிர்க்கே
அதுல வந்து ஐடி அக்கௌண்ட்ஸ்ல்லா இருக்கு. அதெல்லா சேல் பண்றதுதா வர்க்கே. குரூப்ல்லா இருக்கு. ஆமீ ஆமா ம் அதுனால அதுல ப்ராபிட் வருது. எனக்கு வர்க்கே நா போறது இல்ல. முடுச்சுட்டு சும்மாதா வீட்ல சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டே இது பண்ணிட்டு தா. அதுலா நல்லா இன்கம் இருக்கு.
ஓ அப்பறோ நா கன்யாகுமரி நீங்க
ஓகே நா வே
எங்க
வேலூர் வேலூர்
ஓ வெளியூரா ஓகே ஓகே ம் அப்றோ சொல்லுங்க கேப்போ
நீங்க சொல்லுங்க என்ன என்ன சாப்ட்டிங்க
நா வந்து இப்ப சாக்லேட் சாப்ட்ருக்க தென் மதியோ வந்து பரோ ட்டா வித் சால்னா மார்னிங் நட்டு
ஏ ரைட்டு நா இப்பதா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மட்டன் பிரியாணி சிக்கன் போகோடா எல்லா சாப்ட்டு ஜூஸு கீசு குடிச்ட்டு
மட்டன் பிரியாணிலா சொல்ல கூடாது எங்கிட்ட நாலா பாவங்க ம டன் பிரியாண்லா சாப்டவே முடியாது. அலர்ஜிங்க அலர்ஜி பிடிக்காதுன் இல்ல. அலர்ஜி. ஜஸ்ட் அந்த சாப்பாட்ல இருக்க மட்டன் கூட பீஸ் கூட இல்லாம மட்டன் பிரியாணி சாப்ட்டா கூட எனக்கு அலர்ஜி ஆயிரு.
ஏ சிக்கன் பக்கோடா சாப்புடுவீங்களா கிரில்லு தந்தூரி அந்த மாரி
அதெல்லா நானு நேத்து நைட்டு கூட விருந்தாளிங்க வந்தாங்க ஜஸ்ட் ஒரு பீஸ்தா சாப்ட்ட. ஜஸ்ட் ஒரு பீஸா சேரியா
ம்
ஒரு பீஸ் தா சாப்ட்ட. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. நா பக்கத்துல இருக்க எ தம்பிய பாக்யே அவ நாலு பரோட்டா ரெண்டு பீஸ் திக்குனு எங்க அப்பாவ பாக்கயே ரெண்டு பீஸ்சு பரோட் ரெண்டு சிக்கெனு தென் பரோட்டா எங்க அம்மா வந்து ரெண்டு பீஸ் சிக்கன் ஒரு பரோட்டா. நா மட்டு ஒரு பீஸ் சிக்கன சாப்டுட்டு இருக்கே யாரு முடியல தின்னவே முடியல.
நெறியா போச்சு
ம் நா மட்டு அந்த ஒரு சிக் சிக்கென மட்டு வெச்சு பிச்சீட்டே இருக்கே சாப்ட முடியாம
செரியா போச்சு. நா டெய்லியு நான்வெஜ்ஜூ ஆ ஒரே நிமிஷொ இருங்க அந்தசைடு தானக்கா ஹலோ
ம் சொல்லுங்க சொல்லுங்க
ஆ ஆ கேக்குது ஆ
என்ன ஆச்சு
ஆ ஹெட்போன் கட் ஆனது சொ ப அப்றோ நீங்க என்ன படிக்கிங்க
செகெண்ட் இயர் பீ காம்
ம் ம் செகென்ட் இயர் பீ காம்
ம்
ரைட்டு உங்க வீட்ல நீங்க எத்தென பேரு ஆ தம்பி
நா தம்பி அக்கா அக்கா மெரீட் தம்பி நைன்த் படிக்கிறா
ஓகே
எனக்கு பேக்ரவுண்ட் ரொம்ப சவுண்டா இருக்குல்ல
யாரு என்னோட பெக்ரவுன் சவுண்டா இருக்கா
என்னோட பேக்ரவுண்ட் சண்வுடாருகான்னு கேக்கறே
இல்ல இல்ல அவளவால்லா இல்ல கிளியரா தா இருக்கு
ஓகே ஓகே ஏ கேட்கறேண்ணா மெயின் ரோட்ல வீடு ஆப்போசிட்ல வெல்டிங் கட சோ சவுண்டு வந்துகிட்டே இருக்குது
ஓகே ஓகே இதுல கொஞ்சோ கம்மியா தா கேக்குது பிரச்சன இல்ல பேசலா கம் கிளிக் பண்ணணு
ம் கேக்குது சொல்லுங்க உங்க லைஃப் எப்டி போகுது
ஓ கொஞ்சோ நாசமாதா போகுது
ம்
கொஞ்சோ லாஸ் அதுதா நா சொன்னேன்ல அந்த யூடியூப் ஜால் இதுலயே அதுலயே ஒரு ஒன் லேக் கிட்ட லேக் மேலெயே லாஸ் பண்ணிட்டே ஆனா அதெல்லா ரெக்கவரி பண்ணணு அதுக்குதா தீவெரமா யோசுச்சிட்ருக்கே
சுத்துங்க சுத்துங்க ம் லாஸ்லா ஆகுமா
புரில
இல்ல லாஸ்ல்லா ஆகுமான் கேட்டே
ஆமா லாஸ் ஆகுந்தா எந்த பிசினஸ் பண்ணா கூட லாஸ் ஆகுந்தா அதுல எவ்வளோ எடுத்திருப்பே ஒன் லேக் கூட லாஸ் ஆகலாம் ஆகும் எல்லிஸ்ல எடுத்தமே லோ ஆகும் அதுல எப்டின்னா எதுமே இல்ல ஒரு அக்கௌண்ட் ஒண்ணு வாங்கனா அமௌண்ட்ட பாத்து வாங்கணு இப்ப ஒரு டென் கே போகுண்ணா எயிட் பாய்ண்ட் ஃபைவ் கே தா வாங்கணு
ம்
வாங்கி அத இது பண்ணி நம்ம செக்யூர் பண்ணி சேல் பண்ணணு என்ன பிரச்சனன்னா நம்ம செக்யூர் பண்ணும் போது இல்ல ஃபிப்டீன் டேஸ்குள்ளயோ எடுத்துட்டாங்கன்னா நம்ம தா அதுக்கு கேரண்டி ஃபுல் அமொண்டும் நம்ம தா இது பண்ணணு அவனுக்கும் எயிட் கே பே பண்ணு இவனுக்குக்குமே டென் கே பே பண்ணணு ரெக்கவரி ஆயிடுத்துன்னா ஒரே அடியா லாஸ் ஆயிடும் புரியுதுங்களா
ஆ புரியுது சார் லைக் நா வந்து என்ன பண்ணுவேன்னா எனக்கு எனக்கு ஏய்ட்டின் கூட இப்பந்தா ஆயிடுச்சு பட் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவ உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பே லைக் சர்வே எடுப்பே சர்வே எடுத்து லைக் டுவெண்ட்டிகே வரைக்கி இது வரைக்கி நா வந்து சம்பாதிச்சிருக்கே இது வரைக்கும் நானா லைக் எய்ட்டீன்னு கூட ஆகல போய் சொல்லி வெச்சு ஒர்க் பண்ணிருந்தே தெரியுமா
சரியா போச்சு நம்ம ஒர்க்கல்லா நம்மளுக்கு இதுலயே நல்லா இருக்கு ஆடா டென்த் படிக்கும் போதே நா நல்லா எர்ன் பண்ணுவே ஆனா யாருக்குமே தெரியாது எனக்கு ஏஜ் அதிகந்தா நெனச்சிட்டு
கேள்ஸ் வந்து ரொம்ப ஏன் பண்ணா இதாக மாட்டாங்கல்ல லைக் வீட்லர்ந்தே காஸ் வாங்கிப்பாங் எனக் வந்து லைக் அந்த மைண்ட் செட்லா கெடையாது எனக்கு வீட்லர்ந்து காஸ் வாங்கவே ஒரு கடுப்பாகு சோ நானே ஒர்க் பண்ணிப்பே கேட்டா நானே திங்ஸ் வாங்கிப்பே
நா வீட்லர்ந்து வாங்கி நாலஞ்சு வருஷோ ஆச்சு பைக்கு ஃபோனு எல்லாமே எ காஸ்ல வாங்னத் தா
நா வந்து அப்லா லைக்க நா எங்க வீட்ல ட்ரஸ் எட்த் தருவாங்க லை சம் திங்ஸ் வாங்கி தருவாங்க தென் எனக் வந்து பிடிக்
ட்ரஸ்ஸுனு கெடையாது எல்லாமே எடுக்கற் ஏன் பண்லா இதுல இதுல நல்லாருக்கு இப்போதைக்கு தா கொஞ்சோ டவுனா இருக்கு இது பண்ணனு அது என்னன்னா நெறைய பேருக் தெரிஞ்சுருதா அவுங்கக்குள்ளயே அவுங்களே சேல் பண்ணிக்கிறாங்க எல்லா புது புதுசா டீலர்ஸ் வந்தட்றாங்க இதுலியுமே
ம்
கரெக்ட்டா இருக்க மாட்டிக்குது அதுதா
ஓகே லைஃப்லா எப்டி போகுது லைக்க லைஃப் மீன்ஸ் லவ் எனி சம்திங்
நல்லாதா போகுது நீங்க எப்பிடி எங்க போனீங்க லாஸ்ட்டா ட்ரிப்பு
லைக் நான் எங்க லாஸ்ட்டா போனே நா வீட்லே தா இருக்கே காலசிப்பு இல்லைங்க லவ் எதா பண்றீங்க
சேர் சேரி இல்ல இல்ல இல்ல சிங்கிள் சிங்கிள்
சிங்க்கள் சிங்க்கள் லைஃப் இஸ் குட் அப்டின் சொல்றீங்களா
ம் சிங்களா இருக்கற் தா அவ்ளோதா பண்ணலனா அமையல எப்டி வேணா சொல்லா
வேண்டானு ஒதுங்கிருக்கோ பசங்க பண்றாங்க பாக்குறோ எவ்ளோ கஷ்டப்பட்றானுங்க பாக்குறோல்ல பாத் தெரிஞ்சிடுது
அப்டி என்ன
பாத்து திருண்டர்து ஆமா ஆமா
ஓ பாத்து ஓகேங் ஓகேங்க
தெரியிதுல்ல எவ்ளோ கஷ்டப்பட்றாங்க நம்ம தா போய் இது பண்றோ பாக்குறோ என்ன ஏதுன்னு ஆ எதுக்குன் சொல்ட்டுதா பண்ணா ஒரு இது பண்ணி புடிச்சிருந்துச்சின்னா கல்யாண பண்ணிக்கனு அவ்ளோ தா வேற எதுமே கெடையாத்
ஓ அப்டி பட் சம் நை நெறைய பேர்ருக்காங்க இப்பெல்லா கொஞ்சோ மோசமா பண்ணிக்ட்ருக்காங்க
மத்தவங்கள பத்தி தெர்ல நம்ம எ நா பொண்ணுங்க கிட்டயே யாரிட்டயுமே பேசவே மாட்டே
அப்போ நா என்ன ஆம்பளயாங்க நா மட்டு என்ன பாயா கேள்தாங்க
இல் அதுதா நா சொல்ற நா மேக்ஸ்மம் யாரிட்டயுமே பேஸ் மாட்டங்க
கால்ல வந்தீங்கன் சொல்ட்டுதா பேசிட்ருக்கங்க அ மேக்சிமம் எல்லாமே நம்ம கூட இருக்கவ்ங்களு பசங்க தா
என்ன வந்து பாய்ன் நெனச்சு பேசிட்ருக்கீங்கன் நெனச்சிட்டே
இல்ல இல்ல இல்ல தெரியு தெரியு நா சொல்ற அவ்ளோ பேஸ் மாட்டனு சொல்ட்டு ஏனா எ காண்டெக்ட்ல இருக்க மாட்டாங்க இன்ஸ்டாக்ராம்ல யாருமே இருக்க மாட்டாங்க புரிதுங்களா அந்த மாரி ஆருநூறு கான்ட்ராக்ட்ருக்கு புரியல
லைக் எனி சவுண்ட் தா வந்துச்சான்னு கேட்டே
இல்ல இல்ல
இல்ல சவுண்ட் சம்திங் போட்ட ச பயந்து புட்ட அதா
தெர்ல
ல்ல ஓகே கட்பண்ணுங்க
ஆ மேக்சிமம் எ இன்ஸ்டா அக்வுண்டயு யாரு இருக்கமாட்டாங்க வாட்ஸ்அப் கான்ட்லியு இருக்க மாட்டாங்
ம் என்னோட காண்டக்ட்ல எயிட் ஹண்ட்ரட் சம்திங் இருக் காங்க பட் அது யாருன் எனக்கே தெரியாது எங்க அப்பாவுடைய கான்டக்ட் எல்லாமே என்ட்ட கெடக்குது
எ கிட்ட அந்த மாரி கான்டக்ட் சேந்து சேந்து எவ்ளோ காண்டெக்ட் தெரியுமா ஒரு நிம்ஷ பாக்குறே எவ்ளோ காண்டக்ட் இருக்கோன்னு நெனக்கிறீங்க நீங்க
தெரிலங்க
ஒரு ஆவரேஜா நீங்க சொல்லுங்க
ம் ஒரு தௌசண்ட்
தௌசண்ட் ம் தப்பு தப்பு
டூ தௌசண்
ம் தப்பு வாட்ஸ்அப்லயே அனுப்ச்சிருக்க பாருங்க
ஓகே ஓகே பாக்குற லைக் என்னோட அப்பா காண்ட இப்போ வந்து என்னோட அப் பாவுடிய வேணா அப்பா ஐடிய நா என்னோட ஃபோன்ல லாகின் பண்டே வெச் கோங்களே கூகுள் ஐ டியா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கான்டக்ட்ஸ் இருப்பாங்க லைக் அது யாருனே எங்ளுக்கு தெரியாது
அது அப்டி அந்த மாரி இருக்கறதா எங்கிட்டயு நா யார் யாரையோ ஜீ மெயில் லாகின் பண்ணி அவ்ளோ கான்டக்ட் கெடைக்குது எவ்ளோ கான்டக்ட் இருக்கு பாருங்க
என்னோட ஐடியில வந்து ஜஸ்ட் கம்மியாதா இருக்கு எனக்கு சொல்லப்போனா எவ்ளத்துக்கு இருக்குனா
என்னோடது பாருங்க எவ்ளோ இருக்குன் சொல்ட்டு ஸ்க்ரீன் ஷாட் அம்ச்சிருக்க உங்ளுக்கு
ப்பா என்னங்க த்ரீ தௌசண்ட் இருக்குது
த்ரீ தௌசண்ட்ல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பேர்தா தெரியு நா மூணாயிற பேர் எதுக்கு இருக்குறாங்கனே தெர்ல
இப்ப வந்து எனக்கு அது யாருன் தெரியாது இப்ப எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க தெரிமா லைக் காான்ட்டக்ட்ஸ் எடுத்துட்டு இவங்க லைக் சர்ச் பண்ணோனா அவங்க யாருன் தெரியு எங் கப்பாக்கு எனக்கு யாரையுமே தெரியாது ல எப்டி சொல்ற ஒர்க் பண்றே எடோ ஒகே நமங்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு அழைப்பில மீண்டும் இனைவோம் நன்றி வணக்கம்
ம் ம்